தோழி கே ஆ கேக்குது தோழி பேசலாமா
பேசலா தோழி நல்லாருக்கீங்ளா தோழி
ஆ நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா தோழி?
நல்லாருக்கே தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா தோழி?
எல்லாரும் நல்லாருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா தோழி?
ம் நல்லாருக்காங்க தோழி
தோழி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுஜித்துன் சொல்லிட்டு ஒரு கொழந்த எறந்து போனாங்க தெரிமா
ஆமா தோழி
ஆ அது அந்த ஞாபகமாவே இருக்கு தோழி இப்ப பாத்தீங்கன்னா ஆ குழந்தையா இருக்கட்டு முதியவரா இருக்கட்டு பாத்தீ ங்கனா இந்த உலகத்துல பாதுகாப்பே இல்லாத மாதிரி எனக்கு ஒ ரு நெனப்பாவே இருக்கு தோழி எனக்கு பாத்தீங்கன்னா அந்த கொழந்தையோட முகமே ஞாபகத்துக்கு வந்துகுட்ருக்கு தோழி இத பத்தி உங்ளோட கருத்து என்ன தோழி இப்ப வந்து இப்ப இருக்குற கொழந்தைங்கல்லா எப்டி தோழி நம்ம பாதுகாப்பா வச்சு வளக்கறது
ம் ம் தோழி கொ பெற்றோர்கள் மேலதா நா வந்து முழு தவறு சொல்லுவே தோழி கொழந்தைய பாத்துக்க முடிஞ்சாதா நம்ம வந்து கொழந்த பெறலாமே தவர நம்ப அலட்சியமா கொழந்தைய வளக்குணு ஏன்னா கொழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆ எதுமே தெரியாது இல்லையா நம்ம பெ நம்ப பெறறோ அப்டின்னா நம்பதா அந்த கொழந்தைங்கள பேணி பாதுகாக்கணு தோழி கண்காணிப்புலே இருக்கணு இப்ப இருக்குற காலகட்டத்துல பெண் குழந்தைங்கள ரொம்பவே கவனமா பாத்துக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு தோழி
ஆமா தோழி இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழ் சொல்லுங்க தோழி
ஆ சுஜித் எறந்தது பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி அந்த தண்ணீர் குழாய்ல விற ஆ விழுந்து எறந்து போயிட்டாரு அப்டின்னு சொன்னாங்க ஆ நா செய்திகளெல்லா பாத்த தோழி
நீங்க வந்து இந்த சுஜித்த சொலறீங்க தோழி நா பாத்திங்கன்னா இந்த கேரளாவுல ஒரு சுழித்து கொழந்த எறந்து போனாரு இல்லையா அவங்க சொந்த அம்மாவு ஆ இரண்டாம் ஆ கணவரு சேந்தே அந்த கொழந்தைய கொன்ன கொன்ன செய்தி நீங்க கேள்விப்பட்டிங்களா தோழி
அப்டியா அந்த கொழந்த எறந்து பொய்ட்டா
ஆமா தோழி உங்களுக்கு தெரியாதா அந்த கொழந்தைக்கி பாத்தீங்கன்னா எத்தனையோ எடத்துல பாத்தீங்ன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டுருக்கா அந்த அந்த அந்த கொழந்தையோட அம்மா பேரு பாத்தீங்கன்னா அகிலா அந்த அகிலா வந்து சாப்பாடு ஊட் டும் போது அந்த கொழந்த எறந்து போனதா வந்து ஏ அந்த சாப்பாடு ஊட்டும் போது தொண்டைல ஏதோ பிரச்சனன்னு சொல்லி ட்டு மருத்துவமனைக்கு அழச்சிட்டு போய்ருக்காங்க அநக அழச்சிட்டு போன எடத்துல தா அந்த அழச்சிட்டு போன எடத்துல தா பாத்தீங்கன்னா போஸ்ட் மாடோ ரிப் போட்ல ஆ வந்து நறைய எடத்துல கொழந்தையோட மர்ம உறுப்புலல்லா தீ காயங்கள் இருக்குன்னு ம் அதோட அந்த கொழந்தையோட மாற்றான் தந்தை பாத்தீங்ன்னா அந்த கொழந்தைய ம் கொடூரமா சித்திரவத படுத்துறனாலவு கொழந்தைய அடிச்சதால தா அந்த கொழந்தைக்கு தொண்டைல ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு அதால உணவு முழுங்க முடியாம சாப்பாடு ஊட்டும் போது எறந்து போய்ருக்கு ஆ பாத்தீங்கன்னா அந்த கொழந்தையோட
பேச வேண்டா தோழி வேற எதுவு பேசலா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏனா இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நறைய பேரு கொழந்த இல்லன்னு சொல்லிட்டு தவோ இருக்காங்க குடுத்த கொழந்தையையே காப்பாத்த முடியாத தாய் தந்தைல்லா கூட இருக்காங்க அதெல்லா பாத்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி
அந்த தாய்க்கு கடுமையான தண்டன குடுக்கணு தோழி அதே மாதிரியான தண்டன கொடுக்கணு தோழி
இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊரு அந்த ஊருக்காரவங்களையே அந்த தா வந்து அழச்சிட்டு போகும் போது அடிச்சிருக்காங்க போலருக்கு அந்த தந்தைக்கு ஏதோ காயங்கள் எல்லா ஏற்பட்டதா செய்தி வந்துகிட்ருக்கு தோழி
அப்டி தா தோழி பண்ணணு
ம் உம் அந்த தந்தையுமே பாத்தீங்கன்னா இது அவரோட முதல் மனைவியயு அவர் தா கொன்னதாகவு இதே மாரி கொடூரமா கொன்னதாகவு இன்னொரு தாரத்த மனைவிய பத்தி பத்தீங்னா இதே மாரி கொடுமைப்படுத்துனதாவு அந்த மனைவி பிரிஞ்சி கேட்டதாவு கூட செய்தி நெறைய வருது தோழி இப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்கள்லயே யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னே சொல்ல முடியல தோழி ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு விதமா இருக்காங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருக்கிட் எந்த விஷ்யொ சொல்லலா யாரு கிட்ட எந்த விஷ்யொ சொல்ல கூடாது இதெல்லா பாத்தீங்கன்னா நம்ம நெறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு தோழி என்ன கேட்டா நா இந்த மனுஷங்ளே நம்பவே மாட்டெ தோழி ந்த மனசு கஷ்டமா ருக்கா போ சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ அப்டியே வந்துரு யாருக்கி கிட்ட எதுவுமே பகிர்ந்துக்க கூடாது தோழி ஏன்னா அதுதா பாத்தீங்னா நமக்கு பிற்காலத்துல பிரச்சனையா வந்துடுது தோழி
சரி தோழி ஆமா தோழி நீங்க சொல்ற கருத்து உண்மைதா பிற்காலத்துல அந்த பகிர்ந்துக்குறதுதா பெரிய பிரச்சனை ஆகுது பாத்தீங்கன்னா நீங்க மனசு விட் ட்டு உங்களோட தோழி கிட்ட பேசும்போது உங்களுக்கு கொஞ்ச மனசு பாத்தீங்கன்னா கொஞ்சொ ரிலாக்ஸ் ஆகு தோழி அது உண்ம தா ஆனா நல் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நம்ம கண்டுபிடிக்க முடியிறதில்லையா
ஆமா தோழி இப்பெல்லா மனுஷங்க ல்லா மிருகங்கலா மாறிட்டு வராங்க தோழி அதாது நம்ம ஒரு கொழந்தைய பெத் க்குறோ அத வளக்க முடியல அப்டின்னா அந்த கொழந்தைய எத்தனயோ அனாத ஆசிரமங்கள் இருக்கு அங்க கொண்டு போய் கூட அந்த கொழந்த அங்க சேக்கலா இல்லயா கொழந்த இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கலா அந்த கொழந்த ராஜா மாறி இருக்கு தோழி ஆனா ஒரு ஒன்ற வயசு கொழந்தைய பெத்து அதச்சு சித்திரவத பண்ணி அத கொண்ணு ச்ச எப்டி‌பட்ட ஒரு மிருகத்தனொ தெரியுமா தோழி இதெல்லா என்னால இன்னுமே வந்து அந்த அதிர்ச்சில இருந்து வர முடியல தோழி அதே மாதிரி இந்த கோவை சம்பவமா இருக்கட்டு அதெல்லா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனக்கிறே
ஆமா தோழி பத்து வயது பெண் கொழந்தைய ரொம்ப கொடூரமா கொன்னுருக்காங்க தோழி இரண்டு பேர் சேந்து
ம்‌ஆமா தோழி இத பத்தியெல்லா நெனைச்சாலே அப்டியே மயக்கமா வருது தோழி என்னால சுத்தமா ஒன்னுமே வேற எதுவ்மே யோசிக்கவே முடியல
மனித உருவுல மிருகங்கள் தா தோழி அதுங்களா மனசுன்னு ஒன்னு இல்லாத மிருக ங்கள்
நம்மளால முடிஞ்ச உதவிய அடுத்தவங்களுக்கு செய்யலேனாலு நம்மளோட எண்ணங்கள கட்டுப்படுத்தி நம்ம நம்ம உண்டு நம்ம வேல உண்டுன்னு இருந்தாலே இந்த நாட்டுக்கு ப்ளஸ் பாத்தீங்கன்னா முக்காவாசியான பிரச்சனைகள் முடியும் தோழி
ஆமா தோழி
அ ஒரு முதியவருக்கு கூட இந்த உலகத்துல இந்த நாட்டுல ஒரு பாதுகாப்பே இல்ல தோழி அதெல்லா நெனச்சாதான் தோழி மனசே கஷ்டமா இருக்கு நம்ம இன்னும் என்ன செய்ய போறோம் நம்மளோட பியூச்சர் என்ன ஓ இதெல்லாம் நெனச்சு நெனச்சு அப்படியே டிப்ரசனா இருக்கு தோழி
உண்மதான் தோழி நம்மளோட பாதுகாப்ப நம்ம தான் பாத்துக்கணும் தோழி
ஆமா தோழி நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் நம்மளோட பெற்றோரோ கணவரோ யாருமே வரமாட்டாங்க பெண்கள்ல நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம சுயமா சம்பாதிக்கணும் தோழி சுயமா சம்பாதிக்கணும் தனியா இருக்குற அளவுக்கு நம்ம இருக்குன்னு ஒரு தைரியம் வேணும் தோழி
உண்மதான் தோழி நம்ம கையில எப் எப்பவுமே ஒரு வருமானம் ஒரு சின்ன வருமானமா இருந்தாலும் நம்ம கையில் இருந்துட்டே இருக்கணும் தோழி அப்போ தான் நம்ம ஒரு ஒரு தைரியமான முடிவே எடுக்க முடியும்
கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு நெறையா நெறைய பாத்தீங்கன்னா இப்ப சுய தொழில்லா நெறைய இருக்கு தோழி பாத்தீங்கன்னா ஒரு கூடை பின்றதா இருக்கட்டும் ஒரு பூ கட்றதா இருக்கட்டும் ஒரு தையல் வேலை பாக்குறதா இருக்கட்டும் இல்ல சமைக்கிறதாகட்டும் வீட்டிலயே மெஸ்ஸு வைக்கிறதாகட்டும் இப்ப இந்த கிளவுடு கிச்சன் பத்தில்லா நீங்க கேள்விப்பட்ருக்கீங்க இல்லையா
ஆமா தோழி சொல்றீங்களா கொஞ்சம் கேக்கலா
அ கிளவுடு கிச்சன் அப்டின் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரிய பெரிய சரோ ஆடம்பரமான ஒரு ஃபேனு ஏசி ஒரு ரூமு ஒரு கடை இத மாதிரி வாடகைக்கு எடுக்கணும்னு அவசியமே இல்ல தோழி கிளவுடு கிச்சனா நம்ம வீட்லயே நம்ம சமச்சு குடுக்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்விக்கி சொமேட்டோ இத மாதிரி ஆன்லைன் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல போயிட்டு நம்ம பதிவு பண்ணிடலா தோழி பதிவு பண்ணிட்டு நம்ம அன்னைக்கு என்ன சாப்பாடு செய்றமோ அத பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன்ல போட்டு நம்ம அத அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணா அவுங்க வந்து நமக்கு ஆர்டர் குடுத்துருவாங்க ஆர்டர் குடுத்தாக்கா அந்த ஸ்விக்கி சொமேட்டோ ஊழியர் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் அவுங்க கிட்ட டெலிவரி குடுத்துருவாங்க அதுக்கான காசுமே அவுங்க குடுத்துருவாங்க தோழி இதுக்கு நம்ம பெரிய அளவுல்லா செலவு பண்ணி கட வைக்கணும் விளம்பரம் பண்ணணும் இதுக்கெல்லா அவசியமே இல்ல தோழி அது மாரி பாத்தீங்கன்னா அது மாரி பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் நெறைய வேலையெல்லாம் பாக்குறாங்க தோழி வீட்ல இருந்தே இப்போ வீட்ல இருந்தே வந்து ஆன்லைன் பொட்டிக்கா இருக்கட்டும் ஒரு சமையலா இருக்கட்டும் அந்த சமையலுக்கு பயன்படுத்துற பொடியா இருக்கட்டும் பருப்பு பொடியா இருக்கட்டும் இட்லி பொடியா இருக்கட்டும் பூண்டு பொடியா இருக்கட்டும் எல்லாமே வீட்டுகுள்ளேயே சுயமா செஞ்சு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா விற்பனை செய்றாங்க தோழி அதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல தொழில் தா தோழி
ஆமாம் தோழி
சில பேர் பாத்தீங்கனா சொல்லுங்க தோழி
சமயல் தொழில் வந்து நல்ல தொழில் நல்ல வருமானோ லாபோ இருக்குன்னு கேள்வி பட்ருக்கே தோழி அது நல்ல தொழில் தா அது ஆமா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஃபோன் வசதி இருக்கறதுனால நம்ம வந்து என்ன வேணாலு செய்லாங்கற ஒரு இது இருக்கு தோழி ஒரு நம்பிக் கி இருக்கு தோழி நம்ளுக்கு
ஆ ஆ இப்ப பாத்தீங்கன்னா தோழி அ அ இந்த மாதிரி சில பேரு கொழம்ப கூட அந்த மாதிரி செஞ்சு விக்கெறாங்க தோழி இந்த பூண்டு கொழம்பு மிளகு கொழம்பு இதெல்லா கெடாது இல்லயா அத பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாரி பதப்படுத்தி சு சூப்பர் மார்கெட்ல எல்லா வந்து விற்கெறாங்க தோழி
ஆமா தோழி
அது இருக்கட்டு இந்த புளியோதர மிக்ஸா இருக்கட்டு எல்லாமே வந்து ரெடிமேடா செஞ்சு விக்கெறாங்க தோழி இப்ப வந்து என்ன மாதிரி ரெகுலரா வேலெக்கி போறவங்கள எல்லா பாத்தீங்கன்னா கல ச சாதம் மட்டு எடுத்துட்டு போய்ட்டு இந்த கொழம்ப வாங்கிட்டு போய்ட்லாம் தோழி செரி தோழி மீண்டும் வேறு ஒரு அழைப்பில் சந்திப்போம்
சந்திக்கலாம் தோழி